ம்
ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஆஹ் கேக்குது
என்ன பண்றீங்க
இருக்கோ க்கா நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டாஜா
ஆஹ் சாப்பிட்டே ஜஸ்ட் அப்பதான் சாப்பிட்டு வந்து பாப்பாவ தூங்க வச்சிட்டு படுத்தாச்சு நீங்க என்ன பண்றீங்க
நாங்களும் நாங்களும் சாப்பிட்டு அப்படியே உக்காந்துருக்கோம்கா
ம் என்ன சாப்பிடிங்க
நாங்க இங்க கொத்தமல்லி தொவையிலு சாதம்
ம்
வாழ தண்டு பொறியல் கத்திரிக்கா பொறியல்
ஓ ஓகே சிஸ்டர் இப்போ கொத்தமல்லி தொவையல் வைக்றீங்கன்னா அ சாதத்துல போட்டு பெரட்டி அப்டியே சாப்ட்டுக்குவீங்க அப்டித்தான
ஆ ஆமாங்
ஓகே ஓகே சா எங்க வீட்டுல இன்னைக்கு லீவு என்னோட கணவர் இன்னைக்கு லீவு அதனால நாங்க இன்னைக்கு சிக்கன் எடுத்து சமைச்சோம்
ஓ சரி சரிங்க சரி
ஆ அதனால இன்னைக்கி நான்வெஜ்ஜி சாப்பிட்டு வந்து படுத்தாச்சு
சரிங்க சரிங்க சரி
ம் அ எப்பவுமே சமையல் வந்துட்டு நீங்க தான் செய்வீங்களா
ஆஹ் நானே தான் சே
ம் நல்லா சமைப்பீங்களோ
ஆஹ் சமைப்பே
ம் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன எது நீங்க வச்சு உங்க கணவர் ரொம்ப பிடிக்கும்
அவரு எதனாலும் சாப்பிட்டுக்குவரு அ அந்த மாதிரி எல்லாம் இல்ல
பரவாயில்ல அதுதான் அதுதான் தொல்லையே இல்லைன்றேன் ஆஹ் ஓகே மீன் கொழம்பு நல்லா வைப்பீங்ளா நீங்க எப்டி மீன் கொழம்பு வைப்பீங்க சொல்லுங்க
நான் வெங்காயோ தக்காளி தேங்கா இது மூணையு பச்சையா அரச்சிப்பபே இல்லாட்டி வணக்கி அரச்சிப்பே
செரி
அணச்சி அரச்சிட்டு எண்ணெ ஊத்தி கொஞ்சோ வெந்தயம் போட்டு கருகப்பில் போட்டுட்டு நல்ல நல்லா மா அத வதக்கி உட்டுட்டு பிரவுன் கலர் ஆகுற வரைக்கு வரக்கி உட்டு நா அரச்சத ஊத்தி
ம்
கொஞ்சோ மெளகா பொடி கொஞ்சோ மஞ்ச பொடி
ம்
மல்லித்தூள் மட்டும் போட்டு நல்லா வணக்கி உட்டுட்டு தண்ணிய ஊத்தி இந்த அரச்சு வச்சதயும் ஊத்தி அப்டியே கொ கொதி வரும் போது மீன போட்டு எறக்கிருவே
அவ்ளதா ஆ ரொம்ப சிம்பிள் மொளகாத்தூள் மல்லித்தூள் புளி மட்டும் ஊத்துவீங்க
ஆ புளி மட்டு ஊத்துவோ
ஆ இதேதான் நாங்க எங்க வீட்ல எப்டி பண்ணுவோ அப்டின்னா அதே மாரி எண்ண ஊத்திட்டு வெந்தயம் போட்டுட்டு அதே மாரி கருவப்புல சின்ன வெங்காயோ ஆனா வெங்காயோ நெறைய போட மாட்டோ சி ன்ன வெங்காயோ கொஞ்சோ தக்காளி கூட சேப்போ தக்காளி நெறைய சேத்தா மீன் கொழம்பு ரொம்ப டேஸ்ட் சாக்கு அப்டின்னு எங்க மாமி சொன்னாங்க அது அந்த மாரி தக்காளி நெறைய சேத்துப்போ அது ரெண்டு நல்லா வதங்னது வதங்னதுக்கு அப்றமா வந்துட்டு அப்றோ என்ன பண்ணுவோ நல்லா வதங்கணு நல்லா வதங்னதுக்கு அப்றமா நாங்க என்ன பண்ணுவோனா புளி இருக்ல எவ்ளோ வேணுமோ அவ்ளோ எடுத்து அந்த கரைச்சு அதுலயே மொளகாத்தூளு மல்லித்தூளு போட்டுவோ புளிலயே புளி ஆ புளிலயே போட்டு அத அப்டியே மிக்ஸ் பண்ட்டு அத அப்டியே இதுல ஊத்திடுவோ வெந்ததுக்கப்றமா ஊத்தி நல்ல நல்லா அந்த ப அந்த மிளகாத்தூள் வாட மல்லித்தூள் வாட நல்லா போய்ருல்ல அந்த பச்ச வாசனல்லா போயிருல்ல நல்லா கொதிச்சதுக்கு அப்றமா சிம்ல வச்சுட்டு அப்றோ மீன் கழுவி வச்சிருக்க மீன் எடுத்து உள்ள போட்ருவோ போட்டு ஒரு டென் மினிட்ஸ் தா மீன் வெந்துருல்ல ஆ மீன் போட்டுட்டு நாங்க என்ன பண்ணுவோ நல்லா ஒரு அஞ்சு பல் ஆறு பல் பூண்டு பூண்டு நெறைய சேப்போ நாங்க நல்லா இடிச்சிட்டு அந்த கொழம்புல போட்ருவோ அந்த பூண்டுதா அந்த கொழம்புக் க்கே எனக் என்னமோ ஸ்பெஷல் அப்டின்ற மாரி இருக்கு கொழம்பு நல்லா இருக்கறது காரணோ அதுதா அப்டின் நா நனைப்ப எனக் பூடு நெறைய சேத்தா எனக்கு ரொம்ப புடிக்கு எங்க வீட்லயு அப்டிதா பண்றாங்க சாமி அந்த மாரி அது போட்ருவாங்கா லாஸ்ட்டா ஆ அதா நச்சு போட்டுர்ணு முழுசா போவீங்க ஆ அத நீங்க நச்சு ச்சு நச்சு போட்டு பாருங்ளே ஏனா பூண்டு வந்து முழுசா போட்றதவிட இந்த நச்சா தா அந்த புளிக்கு அந்த பூண்டுக்கு மிக்ஸ் ஆனவுல அந்த
நீங்க மூணு அ கா ஏதாது காய் போடுவீங்களா அதோட
போடுவ அ நாங்க போடுவோ முருங்கா போடுவோ கத் திரிக்கா போடுவ ரெண்டு காயு போடுவோ மாங்கா மாங்கா ரொம்ப பேவரட்டு ம் முன்னாடி காய் எல்லா போட மாட்டோமா மாங்கா மட்டு போடுவோம் காய் எல்லா போட்டா என்னோட கணவருக்குல்லா புடிக்காது ஆனா இப்போ வந்து ட்டு நாங்க எல்லா சாப்ட எனக்கெல்லா ரொம்ப புடிக்கு கத்திரிக்காயு முருங்காயல்லா மீன விட அத வச்சு சாப்ட எனக்கு ரொம்ப புடிக்கு அதனால நானு எங்க மாமியாரு அது போட்டுக்குவோ அவங்களுக்கு மீன் போட்டா மாங்கா மட் டு போட்டா தா புடிக்கு லாஸ்ட்டா கொத்தமல்லி சிஸ்டர் கொத்தமல்லி தூக்கிட்டு எறக் எறக்கிருவதா செம்மையா இருக்கு சில பேர் நெறைய பண்றாங்க சிஸ் டர் தேங்கா அது இதுனு என்னென்னமோ மிக்ஸ் பண்றாங்க ஆனா அதெல்லா நல்லா இருக்குமான்றது எனக்கு தெர்ல
தேங்கா சேத்தா கொஞ்சோ கூட்டு கெடைக்கு அது இல்லாம கொஞ்சோ நெறைய பேர் இருந்தாங்னா கொஞ்சோ சேத்தி சாப்டுபோ
நாங்க லைட்டா பால் மட்டு வேணா எப்பயாவது ரொம்ப டேஸ்ட்க்காக லைட்டா சேப்போ கொஞ்சமா பால் தேங்கா பால் மட்டு சில பேர் என்ன பண்றாங்க தேங்கா அர அரச்சே ஊத்துறாங்க அ அ குருமா மாரி ஆய்றாதா ஒரு மாரி கொற கொற ப்பா இருக்கிற மாரி எனக்கு ஒரு பீல் ஆகு இன்னொன்னு மசாலா வந்து நம்மள மாரி இந்த
அது தேங்கா வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு மையா அரச்சிட்ணு
ம் சில பேர் வந்து இட்டிப் சில பேர் இந்த மாதிரி போடாம நீங்க வந்துட்டு அ தக்காளி வெங்காயத்தோட சேத்து அரைக்கிறதுனால தோடவாயிரு அது உங்களுக்கு தனியா அந்த கொர கொரப்பு வராது சில பேர் தனியா லாஸ்ட்ல ஊத்துறாங்கங்க அந்த மாரி பண்றாங்க இன்னொன்னு இந்த மசாலாக்கள் பக் கெட்ல விக்குதுல்ல மசாலாக்கள் அது யூஸ் பண்றாங்கல்ல அது டிஃப்ரெண்டான ஸ்மெல் வந்துரு அந்த மீன் கொழம்பு நல்லாருக்
ஆ ஆ
ஆ நெறைய எடத்துல நானும் பாத்துட்ட அந்த மாரி பண்றாங்க சில பேர் வந்து நம்மள மாரி அரைச்சுக்க மாட்டாங்க ம் ஆமா ஆமா அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரமிச்ச நாங்கள்லா வந்துட்டு தனியா அரைச்சு மிஷின்ல குடுத்து அரைச்சு அந்த மாரி வச்சிக்குவோ
ஆ சரி சரி
ம் வேற என்ன சாப்பாடு உங்களுக்கு புடிக்கு
எனக்கு தென பொங்கல் புடிக்கும்
தென பொங்கலா
ஆ
புதுசா இருக்கே எப்டி செய்வீங்க
தென பொங்கல்ல தென ந நல்லா
அப்டியே இல்ல ஆக்சுவலா வெண் வெண் பொங்கலையே தென அரிசில செய்வீங்களா ஆ அது ஆ தென அரிசி யூஸ் பண்ணுவீங்க நல்லதுதா ஆனா ஆ மில்லட்ஸ் யூஸ் பண்ணோனா எந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணாலு அது நல்லது தானே நீங்க சொல்ற மாதிரி கொழந்தைங்களுக்கு குடுக்கலா எங்க வீட்ல ஏ பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே பொங்கல்னா ரொம்ப புடிக்கு என் கணவருக்கு எனக்கூட அவ்ளவா பிடிக்காது பட் இவுங்கள்லா விரும்பி சாப்டுவாங்க அப்ப இந்த மாதிரி குடுத்தா இன்னும் சத்தா இருக்கு அப்டி தானே நா இப் நா இது வரைக்கும் ட்ரை பண்ல இனிமே பண்ற ஆமா
வயிறு வலிக்கும் அடி வயிறு வலிக்கும் சொல்லலா இதுன்னா நமக்கு அப்டி ஆகாது
அதா நா இது வரைக்கு ட்ரை பண்ணதில்ல இனிமே பண்றேங் இந்த கவுனி அரில்லா செய்வீங்களா உங்க வீட்
ஆ அதுல செய்வ அதுலயும் பொங்கல் செய்வ
ஆ எங்க வீட்லயே அது செய்வோ இனிப்பு ஆ கவனி கஞ்சி செய்வீங்க நாங்க வந்து அத பொங்கல் மா அப்டியா நாங்க என் பொண்ணுங்கல்லா வந்து என் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே அதிகமா விரும்பி சாப்புறது இந்த கவுனி அரிசி பொங்கல் தா அப்டியே இனிப்பு போட்டு சக்கர போட்டு ஆ ஒண்ணுல்ல நெய்யி சக்கர அப்புற தேங்கா திருவி போடுவே அவ்ளதா ஆ லைட்டா கசப்புத் தன்மையோட இருக்கு அது ஆனா சில குழந்தைகளுக்கு கொடுத்தா பக்கத்து வீட்ல நாங்க செஞ்சோன்னு வச்சுக்கோங்களே பக்கத்து வீட்டு கொழந்தைங்களுக்கு குடுப்போ ஆனா அவுங்களுக்குலா அது புடிக்கல சிஸ்டர் ஆனா ஏ பொண்ணுக் கு எப்டி அது புடிச்சிச்சுன்னே எனக்கு தெரில இன்னுமே அந்த அந்த ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருவா கவுனி அரிசி செஞ்சிங்களா குடுங்க அப்டின்னு அந்த மாரி அது அவ்வளோ அவளுக்கு புடிக்கும் சின்ன வயசுல இருந்தே சாப்டுவா
இதுேல இந்த இந்தந்த கீ ஆட் பண்ணுவீங்களா
ஆ கீ போடுவே கீ போட்டாதா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அதுதா நெய் யு சக்கர போட்டு தேங்கா போட்டா அவளுக்கு ரொம்ப புடிக்கு நல்லா சாப்டுவா நாங்க அப்டிதா செய்வோ அடிக்கடி செய்வே எங்க வீட்ல
நல்லதா இடுப்பு எல்லா ஆ நல்லா
ஆமா வலு நல்ல வலு ஒடம்புக்கு அதே அதே மாதிரி களி வந்து நாங்க மாவெல்லா அரைச்சுல்லா வச்சுக்க மாட்டோ அது அது வேற என்னா அந்த பச்சரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு உளுந்தும் வெள்ள உளுந்து ஏதோ ஒரு உளுந்து கருப்புளுந்து ஏதோன்னு எடுத்து நாங்க அப்பதைக்கி ஆ வானலில போட்டு வறு ஆ வறுத் துட்டு வறுத்துட்டு மிக்சில போட்டு ஒரு ஏலக்காய போட்டு மிக்சில போட்டு அடிச்சுட்டு அப் அப்ற அத கரைச்சுக்கிட்டு களியா கிண்டி குடுப்போ ஆக்சுவலா நம்ம அந்த ஆ ஏஜ் அட்டண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீட்ல களி குடுக்குறாங்கல்ல அது நாங்க செய்வோ ஆ உழுந்தங்களி இந்த மாதிரி செஞ்சு குடுப்
நல்லா தண்ணியா தண்ணி அதிக வச்சு தண்ணியா கரைச்சு அப்படியே கிண்டிட்டே வந்தா காலியாயிரும்
உம் நல்லா இருக்கும் பாப்பா என்ன பண்றா தூங்கிட்டாங்களா
பாப்பா இன்னு தூங்கலக்கா விளையாண்டுருக்கா
விளையாடுவாங்களா அமைதியா இருந்துக்குவாங்களா
ஆ இருந்துப்பாக்கா
பரவாயில்ல உங்கள அவ்வளோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம சரி ஓகே அம்மா எதோ பண்ணிட்டு இருக்காங்க வேல பாக்குறாங்க ஃபோன் பே சுறாங்க என்னமோ பண்றாங்க அப்படின்ட்டு ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஒர்க் இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு
இல்ல அக்கா போயிட்டு வந்துட்டாங்க
போயிட்டு வநு
ஆ இல்ல இன்னைக்கு ஒரு டெத் ஆயிட்டு ஆ அதனால போயிட்டு வந்துட்டாங்க
ஓகே உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு லீவ் நீங்க போலையா படிக்கிறதுக்கு
அதான் உங்களுக்கு இந்த கேம்பஸ்ல ஒட் டெத் ஆயிடுச்சு அதனால நாங்க இன்னைக்கு எங்கேயும் போல ஆ
ஓகேமா ஓகேமா அ என்ன சாப்ட்டீங்க
அதான்க்கா ரசம்
ஆ சொன்னீங்களோ சாரிமா அதுக்குள்ள மறந்துட்டேன் ஓகே ஓகே ரசம் நீங்க சொல்லவே இல்ல நீங்க புதினா தொவையல் புதினா கொத்தமல்லி தொவையல் தான் சொன்னீங்க ரசம்
ஆமா அக்கா ரசத்த விட்டுட்டேன்க்கா நா பாப்பாக்கு எப்படினாலும் மத்தியானம் கொஞ்சம் ரசத்துல
ரசம் குடுத்துருவீங்க அ ரசம்னா கொஞ்சம் நல்லா செரிமானமா இருக்கும் குழந்தைளுக்கு ஏன் பொண்ணுங்களுக்குமே நா வந்து ரசம் வைக்கிறோம் அப்படின்னா நைட்டும் கூட நா ரசம் வச்சு சாப்பாடே குடுத்துருவேன் டிஃபன் எதுவும் குடுக்காம ஏன்ன ரசம் சாதம் அப்படின்றதல செரிச்சிரும்
நல்லா இருக்கும் அது வந்து நல்லா இருக்கும் நம் மைமத இந்த இம்யூனிட்டி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி குடுக்கும்
ஆமா நானுமே எனக்கு ரசம் நம்ம க்குமே வந்து நம்ம சாப்ட மத்த சாதம் போட்டு மத்த கொழம்பு ஊத்தி நம்ம சாப்ட்றதுக்கும் ரசம் சாப்ட்டுறதுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா ரசம் சாப்பிடல இன்னும் ஆ இன்னும் கொஞ்சம் வேணும் போட்டு சாப்பிட்டான பசி எடுத்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுற
அதா அதான் ஆ ஆமாக்கா பரவாயில்ல என்னோட கில்டும் உங்களுக்குக்கு இருக்கு
ஆக்சுவலா எல்லாருமே அந்த ஃபீல் இருக்கணும் ரசம் எல்லாருக்கும் பிடி க்கும் அப்டின்னா கண்டிப்பா அந்த ஃபீல் எல்லாருக்குமே இருக்கணும்
எல்லா என்ன நினைக்கிறாங்கன்னா ரசம் கடைசியா சாப்ட்டா பசி சீக்கிரம் எடுத்துரும்னு நெனைக்கிறாங்க
என்னது
இல்ல ப ரசம் கடைசியா சாப்ட்டா நம்ம சீக்கிரம் பசி எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல சில பேர் இருக்காங்க
ஆமா ஆமா
அதனால அவுங்கள எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது
அதான் ஆக்சுவலி எல்லா கல்யாணம் வீடலயுமே கண்டிப்பா ரசம் வச்சுடுறாங்கதனே நான்வெஜ்ஜா இருக்கட்டும் வெஜ்ஜா இருக்கட்டும் எதோ ஒன்னு பண்ணுவாங்க இப்பதான் அதிகம் பிரியாணி போட்றாங்க அப்படி இல்லனாலும் இந்த வெத்து சாதம் வப்பாங்கள அப்படியா இருந்தா கண்டிப்பா ரசம் இருக்கும் செரிமானத்துக்கு
அதுல அதுல மண்டவெல்லத கறச்சி உட்ருவாங்கக்கா
மண்டவெள்ளோ கரைப்பாங்களா என்ன சொல்றீங்க
ஆ அதா நீங்க போய் பா எல்லா நீங்க அ இனிக்கிறமோ நீங்க எல்லா ரசத்தையு‌ குடிச்சு பாருங்க விசேஷ வீடுங்கள்ல பொருவா எல்லா ரசையு குடிங்க அதுதா அது பிளாக் கலரா இருக்க காரணோ அதுதா நம்ம நனைப்போ கருப்பு புளின்னு அது இல்ல அது வந்து வண்ட வெள்ளோ தான்க்கா
அது எது அது போட்டா என்ன ஆகு
அது கொஞ்சோ சு எல்ல எல்லா சு ஆமா எல்லா சுவையு தரு காரோ புளிப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாமே தரு அறுசுவையு தரு
அதனால தா அது போடறாங்க அப்டியா ஆக்சுவலா எனக்கு இது தெரியவே தெரியாது இப்படி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கீங்ளே நீங்க எனக்கு
அதனால வெள்ளம் போடுவாங்க
ம் இது புதுசா இருக்கு இல்லையா அது
ம்
ஆமா மேக்சிமம் வந்து நறைய பேர் சாப்றதுனால அஜினோமோட்டோ லா சேக்கதா செய்வாங்க ஏனா அதிகமான சாப்பாடு சாப்பறவுங்களுக்
ஆ அது நாக்குல வச்சோனே ஒரு எச்சி ஊறல் ஊறல் உன் ஊற அப்டி ஊரல் எடுத்தாவே அஜினோமோட்டோ அவுங்க போட்ருக்காங்கன்னு அர்த்தோ அதா அதா
ஃபீல் வந்துச்சுனாலே அது போட்ருப்பாங்க அதே மாரி சாப்பாடு ஒரு அளவுக் குமேல எடுக்கவே எடுக்காது நமக்கு நார்மலா சாப்பற அளவு கூட சாப்பட மாட்டோ ம் சே சேரி சிஸ்டர் சே பாருங்க எனக் கு ஒரு கால் வருது அ ம் ஓகே சிஸ்டர் பாய் ம் பாய்